கேக்குதா
ஹலோ ம் கேக்குது சொல்லு அன்னக்கி என்னாச்சு
அத விடு அன்னக்கு ஆனதுல வுடு முடிஞ்சு போச்சு அது அதுக்கப்பறோ அவே என்னய ஃபாலோ பண்ல
ஓ இன்னமு அந்த லூசு அங்கதா இருக்காடி ஒங்க வீட்டு பக்கத்துலதா இருக்கா
ஆமடி என்ன பண்றது ம்
நா இனி என்னக்கி இருக்குல்ல அவன்ட்ட சொல்டே
என்னன்னு
இன்னிக்கி எனக்கு நா அதா சொன்னேன்ல ஒன்ன கூப்டவா வேணாமா அப்டின்னு ரொம்ப ஒரு எதுமே பண்ண தோணாம உக்காண்ட்டுருந்தேன் சொன்னேன்ல
ஆமா ஆமா
இது ஏன்னா நா பிளாக் பண்ணி இருந்தனா அப்ப இந்த மாரி இன்ஸ்டால நொய் நொய்ன்னு ஏ எதுக்கு கூப்டான்னு சொன்னனா அதுக்கப்பறோ நா கூட்டி முடிஷ்ட்டு வன் ட்டு நா பாத்தப்போ அப்போ மறுபடி கால் வந்ச்சு ஒரு அஞ்சு நிமிஷோ கழிச்சு மறுடியு நா கரக்டா வந்தது அப்போ கால் வந்துட்டு இருந்ச்சி
ஆ
அப்ப நா எடுத்துட்டே நானு எடுத்துட்டு என்ன வேணு என்ன வேணுன்னு கேட்ருந்தே எப்பவுமே நா கோவத்துல இருந்தா அதா கேப்பே என்ன வேணு என்ன வேணு என்ன வேணுன்தா கேப்பே அப்போ வந்துட் டு எ துக் ப்ளாக் பண்ணிருக்க எதுக் ப்ளாக் பண்ணிரு கே எதுக் ப்ளாக் பண்ணிருக்கேன் கேட்டேருந்தா அதுக்கப்புறோ அவ கேட்டா அதுக்கப்றோ அவனே சொன்னா நம்ம மட்டு எங்க போறனாலு சொல்லிட்டு போனோ இவுங்க மட்டு சொல்லாம போவாங்க வண்டி எடுத்துட்டு நல்லா போவாங்க அப்டின் சொன்னானா நா எங்க போன நீ இப்டி பேசிட்டுருக்க அப்டின் சொன்னப்போ நீ எங்க போன ஒனக்கு தெரியாதா அப்டின்னு கேட்ருந்தா நா எங்க அம்மா கூட போன நானி நா எங்க அம்மா கூட லோடட்ப்ரை சாப்ட போன அப்டி சொன்ன நானு அப்போ அவ அமைதியாய்ட்டா இப்ப இதுக்குதான கூப்ட்ருப்ப ஒன்துல நீ எங்கியோ போறன்னா அதுக்கு சொல்றதுக் கூப்ட்றுப்ப இல்ல நா எங்கியோ அது என்னன் கத்தறதுக் கூப்டுருப்ப இப்ப தெரிஞ்சிருச்சா எங்க அம்மா கூட தா போன வெய்யி அப்டின்ன நானு அப்போ நா அதுக்கலா ஒன்னு கூப்ட கெடையாது எதுக் ப்ளாக் பண்ணிருக்க எதுக் ப்ளாக் பண்ணிருக்க கேட்டேருந்தா இப்ப வந்துட்டு இது எனக் இது ஒனக் தெரிஞ்சனாலதான எனக்கு நீ கூப்டு பாத்துருக்க அதனாலதா ப்ளாக்கு தெரிஞ்சிருக்கு இல்லாட் நீ எ ப்ப கூப்ட்றுப்ப கூப்டாம தான இருந்திருப்ப ஒனக்கெப்டி தெரிய போது அப்டி சொன்ன நானு
அ
அதுக்கப்றோ என்னாச்சி அப்றோ இப்ப என்ன ஒனக்கு பிரச்சன என்ன என்னன் கேட்டேருந்தா நா சொன்ன ஒரு வாரமா நா எப்டி பேசிட்ருக்க ஒகிட்ட அப்டின் கேட்ட
ம்
கோவமாதா பேசிட்டுருக்க
ம்
அப்டின் சொன்னா அது ஒனக்கு தெரியுதுதான எகிட்ட என்னனு ஒரு வார்த்த கேட்டியா எதுனால கோவோ என்ன ஏதுன் எதாச்சு கேட்டியா நீயி அப்டின் கேட்ட போ அது அன்னைக்கு அந்த நடந்த நா பேசன் பேச வேணான் சொன்ன அந்த சண்ட தான அப்டின்னா அப்போ அப்போ நீ என்ன நெனச்சிட்ருக் இப்டி பேசிட்ருக்க கோவமா இருந்தா இருந்து போட்டு என்னவோ பண்ணிட்டு போட்டூ அதா நம்ம கூப்படும் போது பேசறாலேன் சொல்ட்டு அப்டி இப்டியே பேசிக்கலா சொல்ட்டு கெது நேரா எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா உனக்கே அப்புல்லா அப்புல்லா கேட்டுருந்த நானு அதுக்கப்புறோ இப்ப என்ன சொல்ல வர அப்டி இப்டி கேட்ருந்தா
ம்
நா ஒன்னு கேட்டா பண்ணி தருவியா அப்டின் கேட்ட நா கேட்டா பண்ணி தெரிவியா அப்டின் கேட்டன என்ன சொல்லு அப்டின்னா அப்போ பண்ணி தெருவியா சொல்லு அப்டின்ன சொல்லு பண்ணி தர அப்டின்னா என்ன மறந்துரு அப்டின்ட
ஆ
போ என்ன மறந்துர்னா என்ன எனக்கு புரில அப்டி சொன்னா
ம்
அப்போ என்ன மறந்துருனா என்ன மறந்துரு அவ்ளோதா அப்டின்ன அப்போ காரணோ இருக்குல்ல காரணோ சொல்லு அப்டின்னா என்ன காரணோ நா உனக்செ ட்டாக மாட்ட அவ்ளோதா நா செட்டா குவ மாட் ட அது எதுமே நா உன்ன கேக் கெடையாது என்ன வேண்டான்னு சொல்றதுக்கான காரணோ சொல்லு அப்டின்னா அதுக்கப்றோ என்ன சொன்னா இது நீ ஃபஸ்ட்டே உனக்கு சொல்றதுக் கென்ன அப்டி இப்டின்னா நா சொன்ன எனிக்கி இப்பதான தெரிய வருது ஒன்னப்பத்தி இப்பதா எனக்கு தெரி நீ எனக்கு செட்டாகம ச்சீ நா உனக்கு செட்டாக நீ எப்பூமே நீ எனக்கு செட்டாக மாட்டனு நா சொன்னதுல்ல நா உனக் செட் ஆக மாட்ட அப்டின்னு பிளேம் நா எடுத்துப்ப அப்டி நா அவனுக் செட் டாக மாட்ட அப்டின்னு சொன்ன நானு அப்போ அவ சொன்னா காரணோ சொல்லு காரணோ சொல்றேன்னு சொல்ட்டு அவனே சொனா இப்ப வந்துட்டு நம்ம ஒரு வண்டி புதுசா வாங்குறோ அப்டீனா பழைய வண்டீல ஏதோ ஒரு பிரச்சன இருக்கே அப்டின்றனால நம்ம புது வண்டி வாங்குவோ அப்போ அதே மாதிரி என்ன வேணானு சொல்றதுக்கான காரணோ என்ன அப்டின்னு கேட்டா இப்ப என்ன இப்போ என்ன சொல்ல வர வண்டிக்கூ இதுக்கூ என்ன சம்மந்தோ இருக்கு அப்டீன்னு கேட்ட நானு அதாவது அவ என்ன மீன் பண்ணீருக்கா ச் நா வேணா புரிஞ்சா பழைய வண்டி வேணா புதுசு வாங்கறனு சொல்லீருக்கா பாத்தியா அவ அதுக்கப்புறோ அவனே சொன்னா இப்போ இ இப்போ வந்துட்டு இப்டி கூட நீ சொல்லலா இப்போ என்ன விட பெட்ரா யாரையோ ஒன்னு அதாது நா இரு இப்போ உனக்கு வந்துட்டு இப்போதா அவ சொன்னா நா உனக்கு வந்துட்டு இருவத்நாலு மணி நேரோ நா உங்கிட்ட பேசிட்டே இருக்கணு அப்டிதா உனக்கு வேணூ அப்டி நா பண்ணாதனால ஒரு வேல இருவத்துநால் மண்நேரோ பேசற யாரோ ஒனக்கு கெடச்சிருக்கலா அதனால நீ என்ன வேணானு சொல்றியா அப்டின்னு கேட்டா எனக்கு கண்ணு நெறஞ்சிடுச்சு எனக்கு கண்ணு எங்கிட்ட என்ன சொல்ற நீ எனக்கு இப்போ நா வந்து வேற யாரோ கெடச்சிட்டாங்கன்னு சொல்றியா நீயி அப்டி கேட்ட அப்போ அவ சொன்னா நா அப்டி சொன்னனா நா அப்டி சொன்னனா அதாவது ஒரு விஷ்ய எ எப்பமே இதா நடக்கு ஒரு விஷ்யோ அவன் தப்பா சொல்ட்டா வை அவன் சொன்னது தப்புன்னு அவனுக்கு தெரியாது அத வந்துட்டு தப்புனு நானூ சொல்ல மாட்ட நா ஒரு ரிபீட் பண்ணுவ இப்ப என்ன சொன்ன நீ அப்டின்னு ஒரு வார்த்த கேட்டாலே அவனுக்கு அது தப்புனு தெரிஞ்சிரு அப்ப நா எதுவு சொல்லலியே அப்பில்லா நா எது சொல்லலியே அப்டீன்ருவா அப்டி சொல்லீருவா இப்ப நீ என்ன சொன்ன அப்டின் கேட்டாலே அவ சொன்னது தப்புன்னு அவனுக் தெரிஞ்சிரு நா அப்டிலா எது சொல்ல நா இப்படிதா மீன் பண்ணன்னு மாத்திருவா அது வந்து எனக்கு புடிச்சிருக்கு ஏன்னா அது தப்புன் தெரிஞ்சு அவ மாத்தரா அது புடிச்சிருக்கு
ஆ
துவந்து இப்டி கேட்டா அப்டிஅப் அப்டி நா கேட்டன்னா அப்போ நா அப்டி நா சொல்ல வர்ல வேற யாரோ கெடச்ட்டாங்க அப்டி நா சொல்ல வர்ல என்ன வேணானு சொல்றதுக்கான கார்னோ சொல்லு கார்னோ சொல்லுனு கேட் டே இருந்தா காரனோ எனக்கு தெரியாத் து எனக்கு வந்து ம் நி நா உனக் செட்டாக மாட்ட எனக்கு இப்பதா தெரீ து நா உனக் செட் ஆக மாட்டன்னு அப்டி சொன்ன அப்பறோ காரணோ சொல்லு எது எருமோ நா சொல்லானு நெனச்ச ஃபஸ்ட் நீ இருக்கறதில்ல நீ மாறீட்ட அப் அப்டீன்ற ஒரு வார்த்த சொன்னா ப்ப வந்துரும்மா சொன்னா என்ன மா நா இப்டி மாற்னதுக் காரணமே நீதா அப்டீன்னா
ம்
அப்ப நா வந்துட்டு எதுமே சொல்ல அப்புற டப்புன்னு அவுங்கண்ண வந்ட்டாங்க அவுங்க அண்ண வர்ல அவுங்க அண்ண கால் பண்ணாங்க அப்போ வெச்ட்டா அப்போ நானூ வெச்ட்ட அப்றோ எது பண்ல அதுக்கப்படி திருப்பி அவனே கூப்டா கூப்டுட்டு எங்க அம்மா நாஷ்டா வாங்கிட்டு வர சொல்றாங்க வாங்கிட்டு வாங்கி குடுத்துட்டு வர அப்டீன்னா
ம்
நா எதுமே சொல்ல அப்டியே வெச்சிட்டு போயிட்ட அதுக்கப்பற அப்டியே ஃப்ரெண்டு் கூட அப்டியே சுத்திருக்கான் நா கண்டுக்ல பன்னெண்டு மணிக்கு மேல வெளிய போக்கூடாது வீட்ல இருக்கனுன்னு சொல்லிருக்க ஆனா அவன் கரெக்டா பன்னெண்டு மணிக்கு மேலே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனான் நா அத பாத்த லொகேஷன் பாத்திருந்த பாத்துட்டு நா என்ன பண்டே சேரி எதுக்கு இனி நம்ம இத பாக்கணோ எதுக்கு இனி நம்ம வந்துட்டு இவ எதா பண்ணா நமக்கு எதுக்கு இனி கோவோ வரு நமக்கு எதுக்கு இனி சங்கட வர்ணு நம்ம எதுக்கு டிசப்பாயிண்ட் ஆகணோ வேண்டா எது பண்ணிக்க வேணா அப்டி சொல்ட்டு நானே என்ன இப்டி மாத்திட்ட இப்ப நைட்டு கூப்டுவானா இல்லயானு எனக் தெரில மணி இவ்ளோ ஆயிடுச்சு இனி கூப்டறத்துக்கு கண்டிப்பா வாய்ப்பில்ல
உடனே ஒரு வாரத்துல கோவோ தெளிஞ்சு கண்டிப்பா கூப்டுவா பயப்படாத
ஒரு வாரமா
ம் ஒரு வாரோ கூட ஆகாதுன் தோணுது எனக்கு அது தெரிஞ்சு ரெண்டு மூன் நாள்
அவ கூப்டுவாண்டி அவ கண்டிப்பா நாளிக்கே கூப்டுவா காலைலயே கூப்டுவா அனா அனா அது வந்துட்டு நா அட்டன் பண்ணுமா வேணாமான்ற ஒரு கொஷ்டின் எனக்குள்ளயே இருக்கு இப்ப நம்ம அட்டன் பண்ணோனா திருப்யு அந்த லூப்ல போயிருவோ திருப்பியோ வந்து அவ என்ன சங்கடப்படுத்தறத் தா அவ எனக் புடிக்காதது பண்றது அப்டி இப்டி நா திருப்பி அந்த லூப்லியே போயிருவோமா சொன்னாங்னா கேக்காதது ஆனா அது அவனுக் புரியாது அவதா பிரச்சன அவ கினா ஆதாவது நா என்ன கேக்குற எனக்கு வந்துட்டு உன்ன விட பெட்டர் பேர்சன் வேணா நீ அந்த பெட்டர் பேர்சனா மாறுனா போது அப்டிதா எனக் இருக்கு ஆனா அவனு நறையா டைம் சொல்லிருக்கா நா வந்துட்டு உனக்கா மாற்றே நானு மாற்றே நானு நா மாறுனா போதுல நா மாறுனா போது நா மாற்றே மாற்றே நறைய டைம் சொல்லிரு ஆன திருப்பி திருப்பி அதேதா ரிபீட் பண்ணிருக்கா இனி இப்டி பண்ண மாட்ட பண்ண மாட்டன் சொல்லுவா அதையே ரிப்பீட் பண்ணுவா
உங்களோட ரிலேஷன்ஷிப் இப்ப எப்டி எப்டி தெரிமா இருக்கு உங்குளுக்குள்ள ஒரு தப்பு வருது உங்குளுக்குள்ள ஒரு சண்ட வருது அந்த சண்டய நீங்க சார்ட் அவுட் பண்ணாததுக்கு முன்னாடியே அடுத்த சண்ட வந்துருது
கரெக்ட்ரி கரெக்ட்ரி அதுக்கு முன்னாடியே அடுத்த சண்ட வந்துருது ஆமா சண்ட சேரும்போது அது ஃபஸ்ட்டு வந்த சண் நல்லா மறந்துருது அது வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுது
மறுபுடியு புது சண்டைக்குள்ள நீங்க போயறீங்க ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சன வந்ச்சுனா அந்த ப்ரச்சனைக்கு முடிவு தேடுங்க
நா எப்போவும் டி நா வந்து எப்பவுமே எப்டி தெரியுமா எதோ சண்ட வந்ச்சுன்வையி அவ அந்த சண்டய பத்தி பேச மாட்டா ஆனா எனக்கு அந்த சண்டய பத்தி பேச இதபத்தி நா ரீல்ஸ் கூட பாத்துருக்கே பசங்களுக்கு வந்து சண்ட ப சண்ட வந்ச்சுனா அந்த சண்டய அவாய்ட் பண்றாங்க ஆனா பொண்ணுங்களுக்கு அது பேசணூனு அவுங்களுக்கு இருக் கு இல்லாட்டி அவுங்குளுக்கு ப்ரெஷர் ஆகு அப்டிலா நா ரீல்ஸ்
அதேதா எங்க அதுக்கு பசங்ளோட மைண் செட் என்னவா தெரியுமா இருக் கு அந்த ப்ரச்சன வந்ச்சுனா அந்த ப்ரச்சனைல இருந்து எப்புடி கடந்து போலான்றது யோசிப்பாங்க பொண்ணுங்க வந்ச்சுன்னா பேசி தீ்க்கணோ அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா வளரக்கூடா து
ஆமா ஆ திருப்பி திருப்பி ரிபீட்டாச்சுனா திருப்பி இதே மாரிதான ஆகு அதனால அது நீ நடக்க கூடாதுன்றக்காக பேசி தீக்கணோம் நா இதுலருந்து அவனுக் புரிய வெச்சிருக்க அவ புரிஞ்சுக்குட்டான் டி அவ வந்துட்டு ப்ரச்சன வந் செரி எதோ சண்ட வந்ச்சு வையி வேற எதோ பேசிட்டு வர்றது சாப்டியா என்ன பண்ற அப்டியேதாச்சு கேட்டு வருவா நா என்ன பண்ணுவே பேச மாட்ட அப்ப அவ திருப்பி திருப்பி கேப்பா அப்போ சண்ட வந்ச்சுனா ஃபஸ்ட்டு அந்த சண்டய பேசி தீ்காம நா எது பேச மாட்டேன் உனக்கு தெரியுல அப்டின்றுவே அப்போ அத பேச ஆரமிச்சுருவா சண்டய பேச ஆரமிச்சுருவா அப்போ நா இதுதா இப் அப்டிதான பண்ணே அப்டின்றுவான் அப்ப அப்டியே பேசி அந்த சண்டய இனி பண்ண மாட்ட அப்டின்னு சொல்லிருவான் ஆனா இனி பண்ணமாட்டன்னு சொல்லுவான் ஆனா பண்ணாம இருக்க மாட்டான் பண்ணிருவான் திருப்பியு
ஒனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ட்டா
ம்
ஒரு கை கொழந்த செரியா கை கொழந்தயல்ல இல்ல ஒரு எல் கே ஜி போற கொழந்த ஒரு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் டைம் எழுதுது
ஹ் அஹ்
எழுதி எழுதி அதுக்கு எழுத தெரியாம ஒரு டைம் அழிக்குது ரெண்டாவது டைம் அழிக்குது மூணாவது டைம் அழிக்குது நாலாவது டைம் அழிக்குது எழ்தி எழ்தி கொஞ்ச நாள் போக போக கண்டிப்பா அந்த பேப்பர் கிழிஞ்சிரு
ம்
அப்ப என்ன பண்ணு அந்த அந்த பேப்பர நில்லு நில்லு சொல்ற அந்த அந்த கொழந்த கரெ க்ட்டா எழுதறதுக்கு வேண்டி யாரோ ஒருத்தங்க அந்த கொழந்தயோட கைய புடிச்சு எழுத வெக்கணு அப்டி இல்லாட்டினா அந்த குழந்தக்கி இது தப்பு நம்ம கரெக்டா எழுதணுனு சொல்லி அளிக்காம எழுதனு ரெண்டுத்துல எதோ ஒன்னு நடந்தாதா உண்டு இல்லாட்டினா அந்த தப்பா அந்த கொழந்த திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருந்துச்சுனு வெச்சுக்கோயேன் அந்த கண்டிப்பா அந்த பேப்பரு கிளிஞ்சிரு அத திருப்பி ஒட்ட வெக்கவே முடியாது
தா நா இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் பாத்த பாத்த ஒடனே அஞ்சு நிமிஷோ
ம்
ஃபோன அப்டியே வெச்சுட்ட அந்த ரீல்ஸ் பாட்டுக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு நா சோன் அவுட் ஆயி சி படுத்துட்டுருக்க சீலிங்க பாத்து யோசிச்சிட்டுருக்க சரியா
ஆ
அப்டி டச்சாச்சு அன்னக்கி அப்டி டச்சாச்சு அந்த அக்கா சொல்றாங்க அந்த அக்கா ஒரு கார்க்குள்ள உக்காந்தினு அந்தக்கா சொல்றாங்க அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா நா வந்து ஒரு ரீல்ஸ் ஒரு கோ பாத்த அந்த கோட்டு எனக்கு ரொம்ப எனக்கு டச்சாச்சுன்னு சொல்ட்டு அந்த அக்காவே சொல்றாங்க என்னனா ஒருத்தங்களுக்கு நம்ம திருப்பி திருப்பி சான்ஸ் குடுக்கறது எப்டி தெரிமா இருக்கு அதாவது அவுங்க இங்கிலீஷ்லதா சொன்னாங்க சரியா
அ
அந்த இங்கிலீஷ்ல சொன்னது எனக்கு டக்குன்னு அது ஃபுல்லா கேட்டது என்ன ப்ராசஸ் பண்ணது எனக்கு செரியான இதாயிடுச்சு என்ன
அ
ஒரு ஒரு விஷ்யோ ஒருத்தங்களுக்கு நம்ம வந்து ட்டு சான்ஸ் குடுக்கு ம் சேரி பேசிட்டு கூப்டு
ஆ சேரி ஓகே டி